என்ன பண்ற
ஆமாங் தோழி இப்பதாங் தோழி சாப்ட்டேங் தோழி நீங்கெங் தோழி சாப்பிட்டீங்ளா தோழி
ஆ நான் சாப்டே சகோத்ரி
என்ன என்ன தோழி சாப்ட்டீங்க
நானாடா நா வந்து இட்லி தாண்டா சாப்ட்டன்டா நானு நீ என்னடா சாப்ட
நா சப்பாத்தியு பன்னீர் கிரேவியு சாப்ட்டேங் தோழி அ என்ன குறுமாங் தோழி செஞ்சீங்க
நா வந்து தக்காளி குருமா செஞ்ச சகோதரி
ஓகே ஓகேங் தொழி எப்டிங் தோழி செய்வீங்க
தக்காளி கிரேவி வந்து தக்காளி குருமா வந்துட்டு நான் வந்து குக்கர்ல வச்சேன்டா குக்கர்ல வ குக்கர்ல என்ன பண்ணனு கொஞ்சமா எண்ண ஊத்திக்கோங்க எண்ண ஊத்தி தி கடுகு கருவோப்ல போட்டுக்கோங்க அதுக் க்கப்ற உங்களுக்கு பச்சா மெளகா வேணு நீங்க பச்ச மெளகா போட்டுக்லா சில பேரு பச்ச மெளகா செட் ஆகாதுன் சொல்றலா அவுங்க வந்து மசாலா மசாலா ஐட்டம்ஸ்லா போட்ருப்பாங்க உங்களுக்கு வேணுனா பச்ச மெளகா போட்டு நல்லா வந்து எண்ணெய்ல கொஞ்ச வதக்கி விட்ருங்க வதக்கி விட்டுட்டு அதுக்கப்பற வெங்காய இருக்குல சகோதரி வெங்காயத்த வந்து கொஞ்ச கொஞ்ச நறுக் நல்லா மெலிசா கட் பண்ணி நல்லா அதையு நல்லா நல்லா வணக்கிகோங்க நீங்க நல்லா அத நல்லா நீ அத அ த நல்லா நீங்க வணக்கிட்டு தக்காளியு தக்காளி வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணி தக்காளியு நல்லா வணக்கி விட்ருங்க தக்காளி பண்ணுனதுக்கப்பற கொஞ்சமா வந்து உப்பு போட்டுக்கோடா உப் உப்பு போட்டதுக்கப்பற வந்து கொஞ்சோ கொஞ்சோ உங்களுக்கு பச்ச மெளகா போட்ருக்னால ஆல்ரெ டி கொஞ்ச கார உங்களுக்கு இருக்கு அப்டி கார பத்தல அப்டினா வந்துட்டு மெளகாத்தூளு கொஞ்ச கர மசாலா போட்டுக்கோங் கர மசாலா கொஞ்ச தனியா தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்ச நூண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கடா மஞ்சத்தூள் போட்டு இந்த உப்பையு போட்டு